ஆம் ஹலோ
சொல்லுங்க
வணக்கம் மேடம் இந்த ஸ்கூல் டீச்சருங்ளா
குட் மார்னிங் ஆமா
ஆ ஆச்சுங்க ஒண்ணும் இல்லைங்க இப்ப நம்ம பையனுக்கு வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்
உங்க பையனுக்கா
ஆமாம்மா நம்ம பையனுக்கு
உங்க பையனுக்கு
ஆ ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்
போட்டுக்கலாம்
எல் கே ஜி இப்பதான் சேர்த்து விடுறோம் நா
ஓகே
பீஸ்ல்லாம் எப்டிங்க எல் கே ஜி ல ஹலோ
அ சொல்லுங்க லைன்ல தான் இருக்கேன்
அதான் பீஸ் எல்லாம் எப்டிங்க எல் கே ஜில
அது நீங்க நேர்ல வந்தா தான் அதுக்கான டீடெய்ல்ஸ் குடுக்க முடியும்
இல்லங்க போன்லயே சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்ல இருக்கும் நாங்க நேர்ல வர்றதுக்கு
அப்டில்ல அ சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க பரவால்ல மேம்
சொல்லுங்க நீங்களே என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க
அதாங்க ஃபீஸ்ல்லாம் வந்து கம்மியா இருக்குது அப்டின்ற மாதிரி கேள்விப்பட்ட
ஆமா கம் மத்த ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மி தான்
சேரிங்க சேரிங்க அதாவது இப்பதான் எல் கே ஜி வந்து சேர்த்து விட போற அவருக்கு வந்து இப்பயே வந்து இந்த டிராயிங்கு சிங்கிங்கு அப்பறோ டான்ஸு இந்த டிராமா அந்த மாரி நறைய வந்து உங்க ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே கொழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறீங்க அப்டின்ற மாரி கேள்விப்பட்டோம்
ஆமா இருக்கு
நம்ம பையன் வந்து நேச்சுரலாவே ஒரு நடிகன் பயங்கரமா நடிப்பான்
ஓகே
என்னங்க குதிரை கணைக்கும் சவுண்ட்ல்லாம் கேக்குது
சொல்லுங்க
ஆ நல்லா நடிப்பான் நல்லா அந்த பாட்டுல்லாம் நல்லா பாடுவா இந்த ஊரும் பிளட்டு் பாட்லாம் வந்து ஃபுல்லா பாடுறாங்க அப்டியே வீட்ல
ஹ எஜுக்கேஷன் சம்மந்தமா எதாவது கேளுங்க
அ ரைட்டுங்க அதுதான் இந்த எஜுகேஷன் தான் இப்போ வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோ எஜுகேஷன் இல்லைன்ன வைங்கள ரொம்ப கஷ்டமா போயிருக்குங்க மாடு மேய்க்கிறதுக்குதான் லாக்கி அப்டின்னு சொல்றாங்க கடைசில அந்த மாடு மேய்க்கறதுக்கு எவ்ளோ டிமாண்டு் தெரியுமா இப்ப ஒரு ஊர்ல அந்த மாரிதான் வந் து ஆ மாடு மேய்க்கிறதுக்கு வந்து ஆள் தேவ அப்டின்னு சொல்லிட்டு வேக்கன்சி போட்டிருக்கானுங்க
உங்க பையனுக்கு அட்மிஷன் தான போது.
அதா. ஸ்கூல்ல டீச்சிங் எல்லா எப்டிங்க இருக்கு?
ஆ டீச்சிங் நல்லாதாரு
நல்லாருக்குனா எந்த அளவுக்கு நல்லாருக்கு?
அய்யய்யய் எல் கே ஜி தான சேக்க போறீங்க?
ஆமாங்க.
அதுக்கான நல்ல ட்ரெய்னர் ஸ்டாஃப் தா இருப்பாங்க.
அ ஹ இந்த டி வி வெச்சல்லா கட்டவனே அந்தமாரி எல்லா போட்ல எழுதி போடுவீங்களான்
ஆ ரெண்டுமே இருக்கு.
ஃபுல்லா ஏ சி தான. பைய வந்து ஏ சி சம்ம வந்து ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டா. அதனால வந்து ஏ சி போட்டுட்னா கொஞ்சோ யூஸ்ஃபுல்லாருக்கு.
ஓகே வேற எதாவது வெச்சிருக்கிங்ளா நீங்க?
ஏ சி போடும் போது ஃபேன் போடாதீங்க. ஃபேன் போட்டிங்கன்னா கொஞ்சோ கஷ்டோ. குளுராயிரு சளி பிடிச்சுக்கு.
ஓகே.
அப்புறோ அந்த யூனிஃபாமு புக்கல்லா எப்பிடிங்க?
நீங்க மொதல்ல நேர்ல வந்து ஸ்கூல விசிட் பண்ணுங்க அதுக்கப்பறந்தா அதுக்கு அங்க
இல்லங்க இதெல்லா சொல்லணு இதெல்லா யூனிஃபாமு புக்கு அப்டின்ட்டு யூனிஃபாம் புக்கெல்லா ஸ்கூல்லியே குடுத்துருவாங்ளா?
ஆமா இங்கியே வந்து குடுக்கது நீங்க வெளிய ஸ்டிச் பண்ண மார்ரு
செ செரி அப்புறோ அந்த ஷூவு ஷாக்ஷு
ஷூ சாக்ஸ் எல்லா நீங்க வெளியதா வாய்ங்க்கணு.
சேரிங்க இது இப்ப ஸ்கூல்லியே தரான் சொல்ற மாரி கேள்விப்பட்டே தராங்கன்னு. அதனாலதா மேம் கொஞ்சோ அப்டியே பாத்தீங்கன்னா கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு சொன்னீங்கன்னா. மேறுபடி ஐட்டோ.
ம் ம்.
இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனு எதனா வெப்பீங்களா?
எல் கே ஜி பையனுக்கு என்னங்க ஸ்விம்மிங் காம்படிஷன்?
இப்ப அந்த இது படோ வரையறது மாறுவேட போட்டி.
டயகிராம் டயகிராம் கிளாஸ் இர்க்கு. டிராயிங் கிளாஸஸ் இருக்கு. ஆ டிராமா அதெல்லா எதாவ்து ஃபங்க்ஷன்னா பண்ற மாரி இருக்கு.
ஓ ஹோ சேர் சேரிங்க மத்தபடி நார்மலால்லா எது சொல்லி குடுக்க மாட்டீங்களோ?
நார்மலானா?
ந்த ஏ பி சி டி லா இதெல்லா எல்லா தெளிவா சொல்லி குடுப்பீங்கல்ல.
வெல் ட்ரெய்னர் ஸ்டாஃப்ஸ் இர்ப்பாங்க.
சரிங்க.
அதனால நீங்க பயப்பட வேணா பைய நல்லா வருவா.
வரணு ஏனா அதனால் தா வந்து இவ்ளோ காசு கொட்டி ஸ்கூல்ல சேத்துருக்கோ அட்மிஷன் போட்ருக்கோ.
எல்லா எடத்த விட இங்க ஃபீஸ் கம்மிதா. ஓ நீங்க இந்த வார்த்த சொன்னா என்ன அர்த்தம்.
அட்மிஷன் ஃபீஸு அதிகமா இருக்குதுங்ளே. ஏனா முன்னாடி வந்து நானு வந்து அதே ஸ்கூல்ல தா வந்து படிச்ச நானு
ஆ இப்ப இது டிஸ்கவுண்ட் எது பண்ண முடியாது
டிஸ்கவுண்ட் என்ன அதே ஸ்கூல்ல படிச்ச இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்க
ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்ல நெனைக்கிறீங்க
அதா இப்ப நம்ம பையன அதே மாரியே கரெக்டா ஒழுங்கா படிச்சு முடிச்சு நல்ல ஒரு ஜாப் இங்க ஆரம்பிக்கிறதுதானா ஆரம்பமே
டேரெக்ட்டா எல் கே ஜி சேக்ரிங்களா
என்னங்க
டேரக்டா எல் கே ஜி யா இல்ல முன்னாடி எதாவது லிட்டில் கார்டன் போனானா
ஆ டேரக்ட்டா அந்த எல் கே ஜி
ஓ
நல்லதுங்க ஹலோ
ஓகே ஓகே
அப்டின்னா வந்து நாளைக்கு வரன் நானு நாளைக்கு லீவுல வர நேர்ல வந்து ஸ்கூல் எப்டி இருக்கு என்னென்ன பண்றீங்க இ நீங்க யாரு ஸ்கூல் ஸ்டாஃபா இல்ல பிரின்சிபலா இல்ல ஹெட்மாஸ்டரா
நா ஆஃபிஸ் ஸ்டாஃப்
ஆஃபிஸ் ஸ்டாஃப் ஆ
ஆ ஆமா
சேர் சேர் செரிங்க நா வந்து டீச்சிங்னா என்ன எப்டின்னு தெரில எனக்கு சுத்தமா
உங்களுக்கா
இல்ல பையனுக்கு தா அவன் தலை வந்து அவன் கை ஓங்கணுன்னா வந்து நீங்க எல்லா கரெக்டா இருக்கணுல
ஓகே சார்
அதனால வந்து கேட்டது
செரிங் சார்
அதல்லா வந்து எதுனா தப்பா எதனா பேசுறன்ட்டு எடுத்துக்க வேனா
ஓகே சார்
அ விஷிய இது தா ஸ்கூல் அட்மிஷன் பையனுக்கு நாளைக்கு காலைல வித்தௌவுட்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சோ கம்மி பண்ணிக்கோங்க ந ரொம்ப அதிகமா இருக்குது
அத பத்தி நீங்க பிரின்ஸ்ஃபல் கிட்டதா சார் பேசனு டேரக்டா பிரின்ஸ்ஃபல்ட வேனா நா இன்ஃபார்ம் பண்ற நா
செரிங்க
நீங்க நாளைக்கு நேர்ல வரும்போது ஃபிரின்ஸ்பல் வந்து மீட் பண்ணி பேசுங்க
பிரின்சிபால் நாளைக்கு ஃப்ரீயா இருப்பாருங்ளா
ஆ ஃப்ரீயா தா இருப்பாங்க வாங்க அட்மிஷன் தா நடந்து
இல்ல நாளைக்கு திங்கிழம பிரின்சிபால் வந்து எங்கயாச்சு வெள்ள கிள்ள போவாரு அதனால தா சரி ஏ அவர தொந்தவு பண்ணிக்கிட்டு அப்டின்னு பாத்தேன்
இல்லல்ல அப்படியல்லா இல்ல இருப்பாங்க வந்து பாருங்க
சேரிங்க செரிங்க நாளைக்கு எத்தன மணிக்குங்க ஸ்கூல் ஓப்பனு
நைன் தேட்டி
நயன் தேட்டி நாங்க ஒரு ஒரு பத்து லன்ச் பிரேக் அப்போ வரோ
லன்ச் பிரேக் டுவெல் தேட்டி டூ ஒன் ஃபிப்டி
டுவெல் தேட்டி டூ ஒன் ஃபிப்டிங்களா
ஆமா
ரெண்டு மண் நேர்மா லன்சு பிரேக் உட்றீங்க
ரெண்டு மணி இல் இல்லியே
சேர் செரிங்க அப்பனா ஒன்னோ பிரச்சன இல்ல நாளைக்கு காலேல வரே நாளைக்கு காலைல வந்து ஸ்கூல வந்து பாத்துட்டு உங்களையும் வந்து பாத்துட்டு அந்த அட்மிஷன் ஃபீஸ் பத்தி நா பேஸ்ட்டு போறேங்க
ஓகே ஓகே
செரிங் செரிங்க வச்சுட்டுங்களா
ஓகே தேங்க் யூ
ஆ நல்லதுங்க